ரைட்டு இருக்கா
ஆமா
உம் உம் சரி
இல்லல்லா பாக் குல்ல போகாம இருக்கானால அதனால போய்ச்ச
ஆப்புக்குள்ள போணும் ஆப்புக்குள்ள இருந்த தான் கால் கட்ட ஆகாது ஆப்குள்ள இரு அஹான் ஆப்குள்ள ம் ஆப்புள்ள இரு இருந்தா நம்ம கால் வருத உடனே அட்டன் பண்ணி பேசலாம்
ஆஹ் அத
அப்புறம் அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஜாயின் பண்றே நாங்களே என்னாச்சு
நேத்து ஆட் பண்ணியிருக்கே அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஃ போனு என்னமோன் து ஆஹ் அதனால ஆனா ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்றேன்னு சொல்லி நைட்டு கால் பண்ணி இருக்கா போல இருக்கு நா வந்து நாவ் ஃபிரண்டு ஒருத்தவங்களுக்கு பர்டேய்
ஆஹ ஆஹஹஹ
அவங்க கூட வெள்ள போயிட்டாக ஒம்பது மணி அதனால அத களி போட்டேம் ஓ அங்கப்பேய்யிட்டு ஆஹ எல்லாம் சாப்புட்டு நான் தான் ட்ரீட் வைக்கணும் அவ கடைசியில இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவவ ஃட்ரீட் வச்சா ஏய்யான்டி இப்படிபண்ற அப்படின்றா அவ செல்லுவா உம்
உம் உம் உம் என்னடிறிட்டு இதுவா பிரியாணி ஏன்
அது வெயில்ல ஜுஸ்ம் ஆரஞ்ச் ஜூஸ் அப்புறம் வீட்டுக்கு ஃரைட் ரைஸ் அப்புறம் அவங்க வீட்டுக்கு நம்பூதிரி ந ஆஹ் நல்ல ஆ கால் பசங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ
உம் உம்
அவ சில கலைகள் பண்ணிச்சு சாப்பிட்டுச்ச இங்க அப்புறம் சிவன் கோயில் பப்போம் சிவன் கோயில் குடிச்சுட்டு அங்க சாமி குச்சிட்டு அங்க பிரசாதம் கொ இரு வந்தோம் அத நல்ல போலாம் அப்படின்னு சொல்லட்டு அவதான் நிறைய பண்ணுவா நளை பண்ற அப்படின்னு
அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க அவங்க
அவங்க இது சிஎ
ஆஹ ஆஹ ஆஹ ஆஹ
நம்ம வீட்டுல இல்ல அவரு பொருந்து கொப்பா ஒல இருந்து ஒ தந்து தமிக்காகஹ்
வாய்ஸ் வாய்ஸ் ஸ்லோவா கேக்குற மாரி கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க
ஊர் பக்கத்துல தானே இருக்கேன்
ஆஹ இப்பக்கேக்குது இப்பக்கேக்குது இப்பக்கேக்குது
ஃபோன் கையில தான் வச்சு மிக்ஸி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உடைக்கிறோம்ல ஆஹ அது மாதிரி பையன் வந்து அவங்க வீட்டுக்காரும் எங்க வீட்டுக்காரும் ஃப்ரெண்டு தான் கிளாஸ்மிட் ரெண்டு பேரும் ஆஹ் அப்படிதான் நேத்து அப்போ பாத்து கோயிலுக்கு போனலாம் அவ ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டு போனாரு அவங்க கொஞ்ஜோ நம்மள விட கொஞ்ச ஹை ஃபேமிலி இவ்ளோ ஃபேமிலின்னு பாத்தா அவரு எல்லா இவங்கெலா ரெடி பண்ணதுதா நா கம்பெனி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது பண்ணனு பண்ணணு ஹோட்டல் இன்சார்ஜ் வேணு அவுங்களுக்கு அவுங்க வீட்டுக்கார பண்ருட்டில கடோர் ஹோட்டல் தெரியுமா ஸ்டேட் பேங்க் பக்கத்துல
ஆமா ஆமா
வருவாங்க அவுங்க
ஓ பரவால்ல
இன்சார்ஜே நம்ம வீட்டுக்கு ஏதுத்த வீடுதா இவுங்க எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தா நம்ம வீட்டுக்காருக்கு அதெல்லா புடிக் காது
இவரு அவுங்க வந்து ஆக்சுலா அவுங்க என்ன கள்ளக்குறிச்சியா
அவுங்க வந்து வெகுளி பொண்ணு
எரிலம் எரியிலம் இருந்து வந்து இங்க இங்க மேரே ஜி பண்ணிக்கிட்டாங்க
ஆஹ் அவுங்க அதுல வந்து அவுங்க அஹ் லவ் பண்ணி வீட்ல எல்லா ஒத்துக்கல அஹ் இப்ப ஓகே தா ஹ் எனக்கு இப்பெல்லா நார்மல் தா
அது கல்யாணத்துக்கு அப்புற எல்லா கல்யாணத்துக்கு அப்புற எல்லா ஒத்துப்பாங்கங்க கண்டிப்பா ஒத்துக்காதல இல்ல யாராவது ஒரு சில பேரு தான் ஒத்துக்க மாட்டறாங்க இப்பெலா
இங்க வந்து ஒத்துட்டு வீட் இல்ல நாங்க பண்ணீதா பண்ணோ
நீங்க பேசி நீங்க உங்க வீட்லயே பேசிருப்பீங்க நீங்க
இ வேற நா எதுவுமே பேச மாட்டே மக்கு மாரி இருந்தே சுத்தமா பேச தெரியாது இப்பென்னா நல்லா வாயாடுற அப் நெஜமாலுமே பேச தெரியாது அவுரு தா எல்லாமே எனக்கு எதுவு பேச தெரியாது தெரியாது அப்பெலா எனக்கு அந்த மாரி அந்த மாரி ஃபிரண்ட்ஸ் இருக்காங்களா யாரு
ஹ ஹ ஹ
எது எதுவுமே பேச தெரியாது அதனால அவளுக்கு தெரியது இப்பெல்லாம் கொஞ்சோ நல்லா பேச தமிழ் பேச தெரியாது போன் கிடையாது என்கிட்டல்லா போனே கிடையாது இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஏழு வருஷமா தான் நான் யூஸ் பண்ற குரூப் டூ எக்ஸாம் எலுதுன அது பி காம் போய் குரூப் டூ அப்ளை பண்ணி டியூஷன் போம்போது அப்ப வாட்ஸ் அப்ல எல்லா மெசேஜ் டியூஷன்ல இருந்து போன் பண்ணுவாங்க அப்போ ஒரு டாப் வாங்குடுத்தாரு அவரு வாங்கி வச்சிருந்தாரு டாபு அந்த டாபு குடுத்துட்டாரு எனக்கு அதுதா வாட்ஸ் அப் ல மெஸ் அப்பதா வாட்ஸ் அப்பே ஓபன் பண்ண அது வரைக்கு பட்டன் போன் ஆமா ஒரு டேபு வாங்கி குடுத்தாங்க அந்த டேபுல தா எல்லாமே எனக்கு அந்த டியூஷனோட எல்லா இது வரு வாட்ஸ்ப்ல வரும்போது அப்புற அது சேட்டாகல சொல்லிட்டு ம் சாம்சங் வாங்குன இ எம் ஐல இ சாப்னுு ஒரு நிறுவன அதுல டென் பதிமூணாயிர ரூபாய் இ எம் ஐ ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாம்சங் வாங்கி அப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் தா ரெண்டு நம்பர் வச்சிருக்கே வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணும்போது அது நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவா கெடைக்கு சுத்திட்டே இருக்கு அதுக்கப்புறமா அப்புற அந்த போன் வந்து பைய என்ன பண்ணிட்டா கேம் விளையாடிட்டு எங்க வெளியில இருந்து ஓடி வரும்போது கீல வந்து போன் உடஞ்சிச்சி டிஸ்பிளே போயிருச்சு அப்புறமா ப்ரெண்டோட தம்பி வந்து வேற போன் வாங்கணும் ஆஃபர்ல வாங்கி கொடுத்தான் அந்த போன் வச்சு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஜியோ சிம் வாங்கி கொடுத்தாரு ஆன் இப்ப இன்னொரு நம்பர் வெச்சிருக்கேன் அந்த நம்பர் அதுக்கு வாப் இஇல்ல இல்லன அந்த நம்பரையும் ஆட் பண்ணி விடுவேன் அது வாட்ஸாப்ப் இல்லாம கொடுக்கக் கூடாது இல்ல அப்படி தானா
ஆமா ஆமா வாஸ் வாடஸ்அப் இல்லாமல் ஆட் பண்ணலாம் பட் இருந்தாலும் நீங்க அதுல உங்களுக்கு தெரியிற இன்ஸ்ரஷ தெரி்ச ஓகோதான் குரப்ல போடுற இன்ஸ்டரக்ஷ தெரிஞ்சா ஓகே
அவா இப்ப ஏற்கன ஒரு நம்பர் தெரியுதுலா ஹான் ஜியோ நம்பர் ஒண்ணு இருக்கு எனக்கு தெரிஜி அது
பன்ற மாரி இருந்த ஆட் பண்ணிக்கலாம் கண்டப்பா
அதுக்கு இன்னும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணல அந்த தமிழ் டைப் ரைட்டிங் சொன்னல அது மட்டும் எப்படி பண்ணனோன்றது தெரியல எனக்கு
நான் சொல்லி தரேன் அது எப்படி பண்ணன்றத ஃபுல்லா சொல்லி் கொடுக்குறேன் சொல்லி கொடுக்கும்போது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்
தெரிஞ்சாதான் நான் இவனுக்கு அத ரெஃபர் பண்ணி இவனுக்கு சொல்லிடுப்பன் இவனுக்கு அந்த ஃபிரீ டைம்ல பண்ணுவானா ஒர்க் இல்லலைன்னா அப்படின்னா நம்ம வேந்து ஒரு பண்ணலாம் ஏதாவது டாஸ்க் இருந்ததுன்னா பண்ணலாம் யாரும் உனக்கு இதெல்லாம் சொல்லி் கொடுத்தாமா அப்படினுன் ஆஹ் சர்வரு மாரி ஒரு சார் ஓத்துருயிருக்காரு அவரு ஆமா சப்போஸ் பேசனாலும் நீ அப்படியே நீட்டு ரொம்பலா வேண அதல ரொம்ப இன்வல்லாம் பேச மாட்டேன் ஆஹ் ஏனே அவன்தான் சொன்னா அப்பா அப்பா வேணாம்ண்டா சரி வராதுடா அப்டினு
உம் உம் உம்
எனக்கு விருப்பமே இல்ல ஆது சரி சட் சட்டாகது அது எப்படினு சொல்றது மத்தவங்க மாதிரிதான் கேரக்
ஆஹ் ஆமா திடீர்னு எதாது கோபப்படுவாரு ஏன்ப் பண்றீங்க போறீங்கனு
ஆஹ் ஆமா ஆமா ஆனான் நம்மளுக்கு நம்மளே எதுக்கு நம்ம தேவலாமல்லாம் பண்ணணும்
உம் உம் உம் உம் உம்
அவரு வேணாம் முடிஜா நீ பண்ணு இல்லையா அம்மாவே பண்ணிக்கிறப்ப சரி ஓகேனு சொன்ன அப்பதான் அப்போதான் அவ பிரிண்ட் கேடச்சா அவ அவதான் ஏதாச்சும் பேசினே இருப்பா
உம் அந்த மாதிரி பேசலாம் ஆமா
ஆனா அந்த பத்து நிமிஷம் மட்டு்தான் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திரும்ப கம்பற
ஆமா திரும்ப திரும்ப ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அந்த மாதிரி பேச கண்டிநியூ பன்னி மாறி மாறி
ஆஹ் அதான் சொன்னேன் நானும்
உம் உம் உம்
அத சொன்ன அவகிட்ட நம் இதுல பேசனா நமக்குபெனிபிட்டா இரு அப்டினா நான் நேத்து தான் அவள ஆட் பண்ணே ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்ட்டேன் ஆஹான் உம் கப்ப சொல்லு பையன் நான் குரூப் இதுல பேசிட்டு இருக்கேன் நீ உடற உடைக்கிறங்கா அந்த தால் தேடி வந்துச்சு மழ கொஞ்சம் நல்ல டைம் அவ ஏதன பண்ணிப்ப கீழ இருக்கு வீடு பெருசா இருக்கும் நம்ம வீடு
உம் உம் உம்
அந்த மாதிரிதான் அதான் சொன்னா உனக்கு பேமெண்ட் எல்லாம் கரெக்டா குடுத்துருவாங்களாமா அப்படின்னா குடுப்பாங்க குடுப்பாங்கனா ஆ
அந்த குரூப்லய பார்த்தா குரூப்லயே பார்த்தா தெரியும் பசங்க போடுவாங்கன்னு சொல்லுங்க அங்க
அதா இல்ல அவனுக்கு இந்த மாரிலாம் நான் இது வரைக்கும் பண்ணதில்ல அதனால அவங்களுக்கு புதுசா இருக்கும் கேக்றான் நீ ஏற்கனவே ஒர்க் பண்ற நீ ஏமா போயிட்டு இத நான் பண்றேன்னான் இல்ல இல்லடா அவங்க ரொம்ப நல்ல டைப் தான் அம்மாவோட பிரண்டுதான் ஏ ஐ இன்சார்ஜ அப்படின்னு சொன்ன சரி ஓகே ஓகே அப்படின்னா அவன் ஃப்ரெண்டும் அதான் கேட்குறா யாரும் உனக்கு இதெல்லாம் பண்ண சொல்றா அப்படின்னு
உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் உம் உம் உம்
தெரியும் அப்படின்னு சொன்னேன் செய்றோம் அப்படின்னு சொன்ன சரி ஓகே ஓகே அப்டினு
அஹ் சரி ச அவங்க அவங்க வேலைக்கு போவாங்கல்ல அவங்க எப்படி பண்ணுவாங்க
அவ ஹவுஸ் வைஃப் தான் இல்ல இல்ல அவ அந்த ஆதி மட் ஆமா ஆதி தி மட்டுதான் பண்ணுவா அது புதன் கிழம ஒரு நாள் நான் வந்துயிருக்கு இருபத்தஞ்சாந்தேதிதான் ஒர்க் மத்த டைம் வீட்ல சும்மாதான் இருப்பா
உஹ்ன் ஓகே ஓகே ஓகே ஓகே புரித புரிது
இதுலயே ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மந்த்லி வரும் நீ ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டறே சேவிங்ஸ் சேவிங்ஸ் மாரி தான இருக்கும்ண்ணா அதுதான் எனக்கு அந்த மாரி ஆயிடுது ரெபர் பண்ணி கேட்டதுல இருந்து இல்லைய அப்டின்னா ஆ ஹான் ப்ரன்டு எதோ ரெண்டு பேரு கிட்ட கேட்டோன் அவுங்க அத ஐடியா இல்லன்னு சொல்லிட்டாங்க அத விட்டுட்டு அவ அப்டி இல்ல சும்மா நோ அவ்ளோ
திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேட்டிட்டே இருக்கிறதா
ஆமா
ம் ம்
அது எல்லாருக்குமே எல்லாருக்கு செட்டாவது இல்ல
எல்லாருக்கும்
எல்லாருக்குமே செட் ஆகாது உங்களுப்ப ஒரு சில பேருக்கு அந்த இப்ப அந்த அந்த ஜாப் வந்து எல்லாருக்கு செட்டாவது எல்லாருமே போயிட்டு கேக்க மாட்டாங்கல்ல நெறைய பேரு சும்மா போடு போடு
அப்புடி இல்ல அவ கொஞ்சொ எல்லாமே அவளுக் கு அவுங்கள கைல எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தா அது தவுஸன்ருப்பிஸ் இதுவு ஒரு பெரிய விஷ்யொல்ல சேவிங்ஸ் தான இப்ப நம்ப நம்பளே எடுத்து வை க்கிறோ அப்டின்னா அது ஒரு பொம்பள புள்ள வச்சுருக்கோ மன்த்லி ஒரு ஆயருபா எடுத்து போட்டோம்னா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் மாரி இருக்கும் ஜி பே பண்ணிட்டா போது அவ போய் கட்டிடுவா கட்டிட்டு பில் பே பண்ணிடுவா நானுமே கட்டிட்ருந்தே பாப்பாவுக்கு இப்ப நிறுத்திட்டே ஒரு எப்டி சொல்றது ஒரு ஆறு மாசமா நிறுத்திட்டே நெறைய இருக்கு கட்றதுக் விட்டா போய்னு இருக்கதுலே முடியல அப்டின்னு சொல்லிட்டு நீீக்கிட்டே மொத்தமா கட்டி வுர்றே அப்டின்னீட்டே அவ சொல்றா இதுலயே ஒர்க் பண்ணா உனக்கு காசு வருல்ல அத வச்சே பாப்பா கட்டிக்கினாலனா இல்ல எனக்கு கொஞ்சொ இப்ப வேற மாரி இருக்கு சுச்சுவேஷன் பாக்லாம் அப்டின்னுட்டே சேரி செரி அப்டின்னு இரு
அது ஆர் டி ன்றது ஆர் டி ன்றது போஸ்ட் ஆஃபிஸ் மூலமா கட்றதா இல்லல ப்ரைவேட்ல ஆர் டி கட்டுவிங்ளா
இல்லல்ல போஸ்ட் ஆஃபிஸ்ல கட்றது தனியா கட்டுற ஃபைவ் ஹண்ரட் பாப்பாக்கு இது வந்து நம்ப அவகிட்ட வ இது வந்து பேங்க்ல கட்றது பேங்க்
ஓ பேங்க்லோட ஆர் டி ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ அதுகு தா‌ கேட்டே ஆமா ஆமா ஆமா
அதுல ஒரு பார்ட் இன்